ப்ரோ
ஆ கேக்குது
அ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
உங்ளோட வாய்ஸ் ப்ரேக் ஆகுது ப்ரோ
அ இப்ப கேக்கு இப்ப கேக்கு
இப்பவ்மே லைட்டா ப்ரேக்கிங் ஒர்க்கு தா செய்து ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ப்ரோ
ஹலோ
ஆ எனக்கு கேக்குது ப்ரோ நீங்க பேசறது நா பேசறது கேக்குதா
ஆ கேக்குது இப்போ தெளிவா
அ சொல்லுங்க ப்ரோ
ம் என்னாச்சு என்ன பண்ணிட்டுருக்கீங்க டீ குடுச்சாசா
நாங்க சும்மாதா இருக்கோ
ஓகே நன்றி என்ன பண்ணிட்ரு ஓ சேரி சேரி சேரி ம் காலைல டீயெல்லா குடிக்க மாட்டீங்ளா
இல்ல இல்ல அந்த மாரி எனக்கு பழக்கோ இல்ல
ஓ சேரி சேரி சேரி எதுவும் படிச்சிருக்கீங்ளா என்ன படிச்சிருக்கீங்க
நா எம் காம் படிச்சிருக்கேன் இப்பதா ரீசன்டா மேரேஜ் முடிஞ்ச்சு
ஓ எம் காம் முடிச் பி காம் முடிச்சு எம் காமா
ஆ எம் பீ காம் முடிச்சு பீ காம் த்ரீ இயர்ஸ் டூ எம் காம் டூ இயர்ஸ் ஆஃப்டர் ஒன் இயர் சென்னைல ஒர்க் பண்ண
ஓ சென்னை சென்னைல ஒர்க் பண்ணுனீங்ளா எப்டி
ஆ சென்னைல அங்க ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜி இன்ஸ்டியூட்ல ட்ரெய்னரா ஒர்க் பண்ண
ஓகே ஓகே ஓகே
அப்றோ கொஞ்ச நாள் டிஜிட்டல் மார்கெட்டிங் ஃபீல்ட்லயு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண
ம் அதுக்கப்றோ இப்ப எது ஒர்க் பண்லியா
இப்போ இப்பந்தா ரீசெண்டா ஏப்ரல்லதா மேரேஜ் முடிஞ்சு ஸோ ஹஸ்பண்ட் ஃபாரினுக்கு போவாங்க அவுங்க இந்த வார்னால போல இனி அவுங்க போனதக்கப்றோ வேற ஒர்க் ட்ரை பண்ணணு
ஓ சேரி சேரி இப்பதைக்கு அவுங்கோ அ அங்கதா இருக்காங்ளா
அ நாங்க சொந்தமா ஹோட்டல் வெச்சுருக்கோ அதனால எல்லாருமே மாமியார் மாமனாரு கொழுந்தே அப்றோ அ ஹஸ்பண்ட் எல்லாருமே ஹோ ஹோட்டல் போயிருவாங்க நா மட்டுந்தா இப்போ ட்யூசனுக்கு ரெண்டு பேர் வருவாங்க இன்னைக்கு வர்ல அதனால ஃப்ரீயா இருக்கனால பேசற
ஓ சரி சரி சரி இப்போ இப்ப இப்பதா உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்ல ஃபர்ஸ்ட்லிந்தே தெரு
ஆ நா அல்ரெடி ஒரு நம்பர்ல ஃபோன் பேசி அமௌண்ட் வாங்டே இப்ப இது செகண்ட் நம்பர்
ஓ ஓகே ஓகே ஓகே ஓ ஒருவாட்டி நம்பருதக்கா நம்பளே நம்பர மாத்தணுமா அப்போ
வேற யாருக்கா நம்பர்ல நம்ம ட்ரை பண்லா அது சேம் நம்பர் இது பண்ண மாட்டாங்க
ஓ சேர் சேர் சேரி நா இப்பதா பி டெக் படிச்சின்டுருக்கேன் பி டெக் ஃபைனல் இயர் ஆ ஃபைனல் இயர்
ஓகே ஓகே எந்த ஊரு ஐ மீண் எக்சாட்டா எந்த ஊரு சொல்லான்டா எந்த சரௌண்டிங்குள்ள உங்க ஊருன்ட்டு
திருநெல்வேலி கிட்ட திருநெல்வேலி
திருநெவேலி ஓகே எனக்கு கன்யாகுமரி
கன்யாகுமரியா ஓகே இல்லல்ல அது டி பிலயே தெரிஞ்சுது
புரில
டி பி டி பி வாட்ஸ் அப் கிளீன் பண்ணியே தெரிஞ்சுதுன
ஓ ஃபேஸ் கட் வச்சு கண்டுபிச்சிங்‌லா
ஆ அது அவங்க ரெண்டு பேர் ஃபேஸ் வச்சு அவங்க இப்ப நம்ம ஊர் சைடு தான்ட்டு தம்பியு நானு தெரிஞ்சுக்கிட்டே
ஓகே ஓகே
ஆமா அது நீங்க ஆ நீங்க ட்ரெயினரா வந்தீங்கன்னா அதுலயு உங்களுக்கு சேலரி நல்லா இருக்குமே
எ என்ன ப்ரோ
இல்ல இப்போ சேலரி இப்போ நீங்க ரெண்டு ஏரோநாட்டிக்கல்ல ஜாப் பண்ணனிங்க ப்போ சேல்ஸ்லே வேலை பாத்தன்னீங்லா
அங்க வந்து ஃபாரிஸ் ஃபஸ்ட் ஸ்டாடிங் பிப்டி தா தந்தாங்க அப்றோ எனக்கு இங்க ஊருக்கு வர வேண்டியது இருந்ததுனால வந்துட்டே
ஓ அதுக்கப்றோ இப்ப சென்னைக்கு வரல
ஆ சென்னைக்கு நான் ரிட்டன் இன்னு போல எனக்கு லவ் மேரேஜ் தா சோ வீட்ல கொஞ்ச ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருந் அப்றோ கொஞ்ச இல்ல நெறையாவே ப்ராப்ளம்ஸ் போயிட்டுயிருந்து சோ அதனாலதா இங்க ஆ அப்றோ ஒர்க்கக்கு போனான்னு சொல்லிட்டு வீட்ல ஸ்டாப் பண்ணாங்க அதுக்கப்றோ கொஞ்ச ஸ்ட்ரகள்ஸ்சு கொஞ்ச இல்ல நிறையாவே ஸ்ட்ரகள்ஸ்சு அப்றோ ஒரு வ ழியா மேரேஜ் முடிஞ்சிருக்கு
எப்டியு இப்ப வீட்ல சொல்லி வீட்ல ஒத்துகிட்டு மேரேஜ்
ஆமா ரெண்டு வீட்டு சம்மண்டோடையு லாஸ்டா மேரேஜ் பன்ட்டோ இப்ப எல்லாரு நல்லா பேசுவாங்க எங்க வீட்டுக்குல்லா போவே
ஆ ஆ ஆ எப்டி உங்க லவ் ஸ்டோரிய தெரிஞ்சுக்கலாமா
ம் கண்டிப்பா
சரி ஏன்னா எனக்கு இருக்கு இப்பதா ட்டு ஏறிட்டு இருக்கு சொன்னீங்ன்னா ஒரு எனக்கு ஒரு இது இருக்கு
ம் நாங்க வந்து ஃபைவ் இயர்ஸ் கிட்ட லவு
ஓகே எப்ப
நா காலேஜ் படிக்கு போது நா காலேஜ் படிக்கு போது அவங்க வந்து என்னோட அன் ண்ணாவோட ஃப்ரெண்டு ஆக்சுவலா எங்களுக்கு வந்து சொந்த காரங்களு கூட எங்க ஊருக்கு அடுத்த ஊர் தா அவங்களுக்கு ந பாத்தது கிடையாது ஆனா அந்த ப அவங்கள பத்தி என் ஏ ஃபேமிலிக்குள்ள அப்றோ ஏ அண்ணா சரவுண்டிங்ஸ்ல வந்து பேசுவாங்க இந்த இப்டி ஒரு பைய உண்டு கொஞ்ச அமைதி யார்டயும் பேச மாட்டாங்க இவங்க பொண்ணுங்க கிட்ட எல்லா சுத்தமா பேச மாட்டாங்க மேக் சை கேரக்டர் போல நானு ஒருக ட்ரை பாஸ் சறதுக்கு ட்ரை பண்ணே ஏ தங் ஆ ஆ எனக்கு நீ தங்கச்சி அப்டின்னு சொல்லிட்டாங்க அப் றோமா சே என்னடா இந்த பைய இப்டி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு அவங்கிட்ட பேசுறது நிப்பாட்டிடே அப்றோ நானா போய் சொன்னே ஆ எனக்கு உங்கள புடிச்சிருக்கு நா ஏ கூட லைஃப் நல்லா இருக் கு சொன்னே இல்ல செட் ஆகாது அண்ணா ஒ அண்ணா எனக் ப்ரெண்டு அது ப்ராப்ளம் ஆகு வேண்டா அப்டின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப் றோ ஒன் இயர்ஸ் கிட்ட நானு பேசல ரொம்பதா பிகு பண்றாங்க சொல்லி நானு பேசல ஆனா ரெண்டு பேருமா அவங்களு என்ன நினச்சுதாயிருந்துருக்காங்க நானு நினச்சுதா இருந்தே லாஸ்ட் ஒருவேல என்ன ஆனாலு பிரச்சன இல்ல பேசிக்லா அப்டின்னு சொல்ட்டு சொன்னே அவங்க என்னான ஏ தம்பி ஓகே சொன்னா ஓகே சொல்லிட்டுஅப்றோ ஏ தம்பி டைரக்டா நா ஏ தம்பிட்டே போய் சொல்ட்டே எனக்கு எப்டி அவங்கள புடிச்சிருக்கு அவங்க ஏ கூட இருந்தா லைஃப் நல்லா இருக்கு தோணுது ஆனா அவங்க இப் டி சொல்றாங்க அப்டி சொல்ட்டு ஏ தம்பி அவ நல்ல பைய அவ ஒண்ண ஏமாத்த மாட் டா நீ அவன ஏமாத்திட கூடாது அப்டினு சொன்னா லாஸ்டு ஒரு வழியா அந் ஆ என் தம்பிக் ஓகே சொல்ட்டு எ தம்பியு நல்லா அவ்ங்கட்ட பேசுவாங்க அந்தமாரி முன்னாடி எங்க அண்ணாக்கு என்ன ப்ப அப்ப என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எங்க அண்ணாவோட அண்ணான போட அண்ணே பையே அவனோட் அவ இ ஆ பெரியப்பா பையனோ பல அ அப்ப பெரிப்பா பொண்ணுக்கு வந்து அலைய்ன்ஸ் பாத்துட்டு இருந்தாங்க அவுங்களுக்கு ஒரு அலைய்ன்ஸ் ஃபி க்ஸாச்சி அந்த பெரியப்பா பொண்ணுக்கு பாத்த அ பையனோட தம்பி என்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க
ஓ சேர் சேர்
அந்த அவுங்க ஆ அவுங்க தம்பியு ஏ இப்ப நா என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு எல்லாரு ஒரே ஊ ரு அந்த மாதிரி அப்பற லாஸ்டா நா லவ் பண் ஆ
கூட பிறந்த அண்ணோட ஃப்ரெண்ட நீங்க பண்ணீங்க அங்கருந்து பெரிப்பா பையன வந்து உங்கள பண்ணாங்க
ஆ எனக்கு கூ கூட பொறந்த தம்பி தா என்னோட அண்ணாக்கு ஃப்ரெண்டுதா இவங்க தம்பியா நா அவுங்கிட்ட பேசுவாங்க எ ஹஸ்பணுகிட்டேந்து எங்க அண்ணா கூட இருக்கனால எல்லாமே அவுங்ககிட்ட பேசுவாங்க அப்றோ அந்த மாரி கொஞ்சோ ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அ கொஞ்ச இல்ல நெறய வந்துச்சு அப் அப்ற அவ்ங் அந்த பைய என்னன்னா என்ன லவ் பண்ணாம நீ அவன லவ் பண்ணால நா வீட்ல ஒரு சொல்லி குடுக்கேன் சொல்ட்டு எங்க வீட்ல சொல்லி குடுத்துட்டாங்க
ஆனா அப்பிடி பண்ணாலு அது மொற கெடையாதில்ல இப்போ பெரிப்பா பையனுக்கு அலைன்ஸ் பாத்தாங்கன்ருத்துக் அதாங் கேட்டே அப்ப அவ உன்
இப்பிடி சொல்ல இல்ல இல்ல பெரியப்பா பையனுக்கு பாத் பெரியப்பா பே பையனந்தா அக்காவுக்கு அலைன்ஸ் பாத்தாங்களா அக்கானா பையனோட அத்தா அக்காக்கு ஹஸ்பண்டோட தம்பி
ஓகே ஓகே ஓகே
அந்த மாதிரி அப்ற எங்க அண்ணாவு எங்க அண்ணாக்கு தெரியு நாங்க லவ் பண்ணது ஓகேதா சொன்னாங்க அந்த பைய என்னனா எங்கண்ணாவ கன்ஃப்யூஸ் பண்ணிட்டா இல்ல அந்த பையனுக்கு அவ கல்யாணம் பண்ணக் கூடாது ஆ அண் நா எ உ எங்க ஃபேமிலிக்கு வந்தா உங்க அக்காவு எ ஃபேமிலிக்கு வருவா உ தங்கச்சி எ ஃபேமிலிக்கு வருவா அப்ப அவ் அந்த மாத்ரி ஏனா எங்க வீட்ல கொஞ்சோ ரிச்சு நா ஒரே
அ அ
அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க அப்பறோ ரொம்ப ஒன்னா ஃப்யூஸ் கிட்ட அதனால என்ன சென்னைக்கு விட்டாங்க நா ஃபோர் மந்த்ஸ் கிட்ட என்ன வந்து ஹவுஸ் அரஸ் பண்ணி வெச்சி என்ட ஃபோன் கெடையாது நல்லா அடி வாங்குனே ஆ சூசேட் அட்டன் பண்ணே அந்த மாரி நெறய நடந்துச் து எ வீ என்னோட ஹஸ்பண்டு நா எங்கிட்ட பேசாத டைம் அவேங்களு கொஞ்ச டிப்ரஷனாகி நானு டிப்ரஷனாயி அவுங்களு ஒரு மாரி ஆயி
ம் அவுங்க எப்படி அவுங்க உங்க கூடதா படிச்சாங்ளா
ஆமா அவுங்க இப்டி ஃபோர் மந்த்ஸ் கிட்ட நா அவுங்கட்ட பேசவே இல்ல
ஓ ஆனா மறக்கல
ஆ மறக்கல அதுக்கப்றமா திரும்ப நா அவுங்களுக்கு எ ஃப்ரெண்ட்ஸ்ல்லா சொன்னாங்க அவுங்க உன்னைவே நெனச்சிட்ருக்காங்க அவுங்க எதோ ஒரு மாரி இருக்காங்க நீ கால் பண்ணி பேசு செரி பேசி பாப்போனுதா அவுங்க இல்ல நா உன்ன மறக்க மாட்டே எனக்கு நீ வேணு எனக்கு நீ வேணு செரி யாருக்கு தெரியாம பேச சொல்ட்டு வீட்ல சத்தியெல்லாம் பண்ணி ஃபோன்ல்லா அப்பற பண்ணாங்க ஆனாலு நாங்க பேசிட் தா இருந்தோ அப்றோ ஒரு கட்டத்துக்கப் திரும்பவு தெரிஞ்சுட்டு எங்க திரும்பவு ஒரு ப்ராப்ளம்ல தெரிஞ்சு அவுங்க ஒருக்கா என்ன சென்னைக்கு பாக்க வந்தாங்க அதைஎங்க அண்ணா பாத்துஎங்க வீட்ல போட்டு குடுத்துட்டா
ஆ
அந்த மாரி ஆக்கி அப்பற என்ன வேலைக்கே விடல அப்றமும் ரொம்ப நாள் பேசாமதான் இருந்தோம் அதுக்கப்றோ நா ஒரு மெசேன்ஜ் போட்டே என்ன வந்து மு மாத் இதுக்கு பாத்தாங்க எங்க வீட்ல முகமாத்து படம் எடுத்து பாத்தாங்க நா மறக்கறதக்கு
ஆ ஆ ஆ மேடம் நம்மள பிரைன் வாஷ் பண்ண பாத்தாங்க
ஆ நா அப்டி உங்களுக்கு மெசேஜ் போட்டே இந்தமாரி மெசேஜ் போடுன்னா மெசேஜ் போட முடியாது அன்னெகென்ன கூட்டு போறாங்க எங்க கூட்டு போறாங்கன்னு தெரியாது அன்னிக்கு எங்க அம்மா அப்பாலா ரொம்ப பாசமா இருக்காங்கனா எங்கடா என்ன அடிச் சிட்டு இவ்ளோ பாசமா இருக்காங்களே அப்டி சொல்லிட்டு எனா எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கோ அம்மோட அப்பானா ரொம்போ புடிக்கு இன்னிக்கு அடிச்சா என்னா இவ்ளோ பாசமா இருக்காய்ங்க அம்மாவோட அக்கா லா வந்திருக்காங்களே எங்க போற கேட்டா கோயிலுக்கு போறோ அப்டி சொன்னார் ஆ இல்ல கோயிலுக்கு போறோ அப்டி சொல்லிட்டு சொன்னாங்க பாத் தா அந்த முகமாத்து பண்ணுவாங்கல்ல எதா மெடிசின்னு நம்மளுக்கு தந்து அவ்ங்கள மறக்க வச்சுர்வாங்க
ஓ செர் செரி செரி அததா இதுக்கு கூட்டு போயிட்டாங்க
தத்து கூட்டு போயிட்டாங்க எனக்கு ஷாக்கு போன் என் கையில இருக்கு நா அவ்ங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட என்ன ஏதோ பண்றாங்க அந்த ஒன்னு வாய்ஸ் மெசேஜ் அதுக்கப்புரோ ஏ போன புடிகிட்டாங்க ஏவி ஏ ஹஸ்பண்டு ஏதோ பண்றாங்க அப்ப ஏதோ சம்திங் ராங் ஏதோ ப்ரச்சனருக்கு அந்த மாரி அவ்ங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஏதோ சம்திங் ப்ரச்சன அந்த மாரி தெரிஞ்சுட்டு அதுக்கப்பற‌மா அவ்ங்க ஒரு கட்டத்துல எங்க வீட்டுல ரொம்ப என்ன அடிச்சாங்க நா வேறோர் த்தவ்ங்க போன்ல இருந்து மெசேஜ் போட்டே சோ அதுலே சொல்லி அப்றோ வீட்லே பேசி எடுது அந்த மாரி பண்ணாங்க
அவுங்க எப்டி அதுக்கப்பறோ ஃபாரின் போனாங்களா
அவுகளு இப்ப இங்கதா இருக்காங்க இன்னு வார் முடியலல அதனால போல
ஓ ஓகே ஓகே எங்க அமெரிக்காலையா
இல்ல இங்க கிட்டதா ரொம்ப வெல்லாங் கெடையாது இங் க பஹ்ரெய்ன்
ஓகே ஓகே ஓகே அங்கே என்ன ஜாபு
சப்பலக் கழட்டு ஆ அங்க வந்து இந்த ரிக்கு ஆயில் ஃபீல்டு என்ன சட்டய கயடுங்கோ
அவுங்க கம்பெனிலேயே எனக்கு வேல கெடக்குமா அந கேட்டுட்டு
நா போனதுக்கு அப்பறமா அவுங்ககிட்ட கேட்டு சொல்றே செரியா
அ ஏனா போயிட்டாங்கன்னா அவுங்க எப்டியு
ஆ கண்டிப்பா ப்ரோ நம்ம இந்த கால் வந்து நா கட் பண்றே கொஞ்சோ நா ரிட்டன் ஃபை மினிட்ஸ்ல உங்களுக்கு கால் பண்றே ஓகேவா
அ ரிட்டன் இப்போ நா முடிச்சிட்டு நா கூப்டவா
ஆ செரி நா உங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க ரிட்டன் நா சொல்றே கால் பண்ண சொல்லி
ஆ செரி நீங்க அதுப்றோ‌ சொன்னீங்கன்னா ஏன்னா முப்பது டாஸ்க் ஏதோ முடிகணு போட் குடுத்துருக்காங்க நாளைக்குள்ளே தெர்ல
நா மெசேஜ் பண்றே அதுக்கப்பறமா கால் பண்ணுங்க
ஆ செர் செரி செரி இப்ப அதாவே கட்டாயிடுமா ஆ சரியாயிருச்சு
அவ எட்டாந் தேதி